ஹலோ
ஆம் ஆய் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் இப்பதா ஒர்க் ஆகுதுங்க
ஓகே ஓகே நல்லது
ம் ஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா சிஸ்டர்
ம் நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லாருக்க சிஸ்டர் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் எதாவ் ஸ்பெஷலுங்களா இன்னைக்கு
இல்ல சும்மா நார்மலா எப்பொதும் போலதா வெஜ்ஜுதா
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் நீங்க என்ன சாப்டீங்க பெஷல்
நா ஒன்னு ஸ்பெஷல் இல்லேங்க சிஸ்டர் நானு நார்ம தா உங்க மாரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோ இன்னக்கு பண்ண இடுத்துல எல்ல சேர் பண்ணி ஆமா நிறைய சாப்பாடு சாப்டே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருது வித விதமா எல்லாரு ஷேரிங் நல்லா இருக்கு ஷேர் ஷேர் பண்ணி சாப்டறது பாத்தீங்கன்னா நா சாப்படே சாப்ட்டு சாப்பிட்டு போர இருக்கு ஆமா ஆ நம்ம வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு நமக்கு போரா இருக்கு எல்லார்து கலந்து சாப்ட ஆஹ் கொஞ்சோ அவங்க கூட அப்படியே பேசிட்டு சாப்பறது நல்லா இருக்கு சிஸ்டர் சாப்ப டோ இன்னைக்கு எல்லாமே எல்லா இன்னைக்கி வெஜிடபிள்ஸே போட்டு நெறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க எல்ல வெஜ் வெஜிடபில்ஸ் தா அதிகமா சாப்டோஇன்னேக்கு ஆமா ஆமாங்க நா வந்து பாத்தீங்கன்னா இன்னக்கி ஒண்ணு எனக்கு பூரி பூரியு ஓ தக்காளி சட்னி எடுத்துட்டுபோனே சிஸ்டர்
ஓகே ம்
செஞ்சு கொடுத்தோ சோ அதே எனக்கு கட்டி கொடுத்துங்க வீட்டுல அதயே எத்துட்டு போங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுதா சாப்பிட்டோ ஆஹ் எங்க ப்ரோ கூட ஒர்க் பண்றவாங்கல்லா வெண்டைக்கா பொரியலு ஒருத்தரு அதாவது அவுங்கவுங்க முட்ட முட்ட செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க எல்லாமே ஒ கட்டி முடிச்சுட்டு இப்பதா வெளிய வந்தோ சிஸ்டர் சேரி இப்பதா உங்க கூட பேசலா அப்டின்னு கால் பண்ணே சிஸ்டர் குட் ஈவ்னிங்னா வீட்ல வீட்லதா இருக்கீங்க வீட்ல வீட்ல இருக்கீங்க
ஆமா ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு வீடுதா
ஓகே ஓகேங்க ஓகேங்க சிஸ்டர் ம் ஒர்க்கலா எப்டி போவ்துங்க
அஹ சூப்ரா போவ்து ஜாலியா போவ்து நா பிரீ ஸ்கூல் எஜிகேஷனு இல்ல நா மட்டுதா இருக்கே அதனால கொஞ்சோ அமதியா இருக்குது
சேரி சேரி சேரிங்க அப்போ பசங்கலா வறதுக்கு லேட் ஆவுங்க ஸ்கூல்லருந்து
ஆமா
ஓகே ஓகே நா இன்னு பாப்பாவ பிக்கப் பண்ற பாப்பா வந்துருவா த்ரீ தேர்ட்டிக்கு ம் அதனால வந்து ஆமா ஆமாங்க வீட்லயு இல்ல சேரிங்க கொஞ்சோ வெயிட் பண்ணுவா அதனால வந்துட்டோ இப்பதா ஜெஸ்ட் அவ்ளவு இப்பதா வந்தாங்க
அ
சேரி நா உங்ககூட பேசிடலா கொஞ்சோ நேரோ அப்டினு சொல்லிட்டு கால் பண்ணேங்க ம் சாரு சாரெல்லா இப்ப வேலக்கி போயிட்டு இருக்காங்களா
ஆமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இனிமேதா வருவாங்க அஞ்சு மணி போல அஞ்சு அஞ்சர
சேரி சிஸ் பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க சிஸ்டர்
அ போஃர்த்து
ஓகே ஓகே எங்க பொண்ணு கிட்டத்தட்ட அதேதா சேம்தாங்க
ஆ
உம் உம் ஆமா
ஆக்சுவலா பொண்ணு ஃபோர்த்து போக வேண்டிய அந்த சிஸ்டர் இந்த வருஷோ மறுபடியு தேர்டே போட்டோ
ஓ ஏ
ம் ம் அது ஸ்கூல் மாத்தணோ கேந்திரியான்னு சொல்லிட்டு எங்க டிஸ்டிக் வந்தது
ஓ ஆமா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே
ஆமா ஆமாங்க சிஸ்டர் ஆமா
ம் அங்க நல்லா இருக்கா எஜிகேஷன்லா
இல்ல சிஸ்டர் அது நல்லாருக்கான இப்பதா பர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இப்பதா வந்து டு இந்த டிஸ்ரிக்ல இந்த வருஷோன்தா ஸ்டார் பண்ணுராங்க எதிர்பாக்க முடியாது ஆ இன்னு கொஞ்சு நாள் ஆகு பிக்கப் பண்ண செரி நமக்கு வாய்ப்பு கெடைச்சது ஏன்னா அந்த ஸ்கூல கெடைக்கிறது பெரிய விஷயோன்னு வாங்க ஏன்ன மிலிட்ரி
ஆமா அந்த இது ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்டு ஆ எங்க ஊர்லயு இருக் க்கு நா கேக்குறே அது நல்லா இருக்குமா என்னான்ட்டு நார்மலா
ஆ அதாவது அந்த ஊர பொறுத்துங்க சிஸ்டர் பழைய ஸ்கூல்னா ஓரளவுக்கு சிட்டி சைட் உள்ள நல்லா இருக்கு எங்க டவுன் சைடு நாங்க இருக்கிற ஏரியா டவுனுங்க அதனால பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இப்பதான் அங்க அதா லோக்கல் ஸ்டாப்ஸ வச்சுதா எடுக்குறாங்க
ஓக்கே அது கவர்மெண்ட் டு ஸ்கூல்னா ஒர்க் பண்றவங்களு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாப் தானா
இல்ல இல்லைங்க அப்டிலா இல்லைங்க அதுக்கு சி டெஸ்டு டெட்ன்னு ஒண்ணு எழுதணுமா சி டெட்டுனு இப் ப நார்மல் டெட் எழுதுறாங்க பாரு அது மாறி சென்ட்ரல் கவர்மெண்ட் சீ டெட்டுன்னு ஒண்ணு எழுதிட்டு அதுல வரணுங்களா அது வராத பட்சத்துல இவங்க லோக்கல்ல இருக்கிற டீச்சருங்களாவே ஆமா ஒரு நாளைக்கு செவன் ஹண்ரட் ளா பெர் டே வந்தா செவன் ஹண்ரட் அந்த மாறி அந்த பேசஸ்ல ஆ இப்போதைக்கு போட்ருக்காங்க ஏன்னா இப்ப தா ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட்டு லாஸ்ட் மந்த் டுவண்டி டூ தா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்கூலு ஒன் டு ஃபிப்த் ஆமா ஒன் டு பிப்து வரைக்குமே புதுசா எடுத்தாங்க அதனாலதா எங்களுக்கு எடோ கெடச்சதுங்க ஏன்னா புதுசு புதுசா எடுக்குர போது சீட் அதிகமா இருக்குறதுனால கெடைச்சு சுங்க இதுக்கு மேலல்லா கெடைக்காது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்டியே சிக்ஸ்த் எக்ஸ்டெண்ட் ஆகு பிப்தல இருக்கிறவங்க சிக்ஸ்த் போயிடுவாங்க இந்த ஆமா இந்த பால்வாடி அந்த மாறி இருக்கு பாருங்க அதுல வேணா எடுப்பாங்க அதுலயே ஆ ஆ இருக்குங்க பா ஆ பால்வாதிக்கா டூ ஒன் டூன்னு அந்த மாறில்லா இருக்குங்க எல் கே ஜி யு கே ஜி அப்டியே அவங்க பிரமோஷன் ஆயிடுனு பால்வாதிக்கா பால்வாதிக்கான்றாங்க அது இந்தியில பால்வாதிக் கா ஒன் பால்வாதிக்கா டூ அப்டின்றாங்க இது எல் கே ஜி யூ கே ஜி போல இருக்கு ஆமாங்க
சேரி சேரி சேரி ம் எங்களதுல பால்வாடின்னு ஒன்னு இருந்தது பகல்ல உள்ளவங்கள எப்டி அந்தததுல ஒர்க்குக்கு
ம் இல்ல இல்ல பால்வாதிக்கான்றாங்க அத பால்வாதிக்கான்றாங்க நம்ம எல் கே ஜி யூ கே ஜி ன்றது அவங்க பால்வாதிக்கா ஒன் பால்வதிக்கா டூ அப்பறோ ஃபஸ்ட் ஸ்டேண்டர்டு செகண்ட் ஸ்டேண்டர்ன்ற மாறி அப்டி போகுதுங்க
ம் செரி அந்த ஸ்கூல்ல இப்ப படிக்கிறாங்க ஓக்கே கவர்மெண் அது கவர்மெண்ட்டுதுன்னே வச்சுக்கோங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லுனே வெச்சுக்கிட்டாலு அதுக்கப்பறோ ஃபியூச்சர்ல கொழந்தைங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கா
ஆ ஒன்னு இல்லைங்க சிஸ்டர் பிளஸ்ன்னா ஹிந்தி தரவா இருப்பாங்க ஹிந்தியில இது அதாவது சர்வே ஆயிடுவாங்க இந்தியா புல்லா இதுல முடிச்சாங்கன்னா இந்தியா ஃபுல்லாவுமே அவங்க பிரீயா போயிட்டு வர முடியு அவங்களாள எதுமே செய்முடியுங்க
ம்
அதாவது எஜுகேஷன் நம்ம எஜீ கேஷனுக்கு இதுக்கு ன்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இவ்ங்களா அதாவது ஆ நம்ம இதுல மக்கப் பண்ற மாரி இருக் கு அது மக்க பண்ற மாரி இருக்காதுங்க அவங்களா தேடி அவங்களா படிச் சி அவங்களா புரிஞ்சிக்கிற மாரி தா அந்த எஜுகேஷன் இருக்குங்க என்னோ ஒன்னு ஒரு மைனஸ்னா தமிழ் சப்ஜெட் இல்லைங்க
ஆ தமிழ் கொஞ்சோ அப்ப படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறோ
இது வரைக்கோ தமிழ் சப்ஜெக்ட் இல்ல அவங்களுக்கு அதனால அது ஒரே ஒரு மைனஸ் தா இருக்கு அதுல அ சிக்ஸ்த்லருந்து இருக்குங்களா இப்போ இப்ப ஏத கோர்ட்சொல்ச் சிங்களா சிக்ஸ்தலருந்து வரணு சொல்லிட்டு நம்போ வந் து ப சி ஒன் டு பிப்து வரைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணனு
ஆம்
இண்டிஜுவலா குடுக்கணு ஹிந்திக்கு தா மெயின் போக்கஸ் பண்றாங்க இந் திக்கு அதுதா பெரிய கஷ்டோ ஹிந்திக்கு ஏதாது கோச்சிங் அனுப்பணு இதுக்கு மேலதா பாத்துங்க
ம் ஆனா தமிழ் தெரியாம போயிடு
ஆமா தமிழ் தெரியாம போயிடு சிக் தமிழ் அது பிப்தலந்து இந்த ஒன் டு பிப்த்ல்லா இருந்தா நல்லாந்துருக்கு அது கோட் ஏதோ சொல்லிட்டுருக்கு அதனால வந்து சிக்ஸ்துலருந்து தமிழ் எத்துனு வராங்களா
இது வந்து இப்ப உங்க ஊர்ல உள்ள அந்த கேந்திரியா ஸ்கூல்ல மட்டுமா ஹோல் இதுலயு அப்படி
இல்லல்ல எல்லாத்துலயோ அந்த ஸ்டேட்ல அந்த லங்குவேஜ் கொண்டு வரணுன்னு சொல்ட்டுருக்காங்க சிக்ஸ்த்லருந்து இப்ப நம்ம ஸ்டேட்ல இது கர்நாடகால மல இது அப்படி அதே மாரி ஆந்திராவுல அந்தந்த ஸ் டேட்ல அந்த லங்குவேஜ் கொண்டு வந்துரணு அப்டின்ற மாரி சொல்றாங்க
ஓ செலதுல அந்தஸ்கூ ல்ல படிச்சா ஏதாது பிளஸ் இப்ப தம் இப்ப இதுக்கெல்லா சொல்றாங்கல இப்ப குரூப் எக்ஷாம்ஸ்க்கெலா தமிழ் மீடியம் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணு படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்டா ஒரு ஃபைவ் மார்க்ஸ் போல உங்களுக்கு நாங்க தர்றோ ஃபைவ் மார்க்ஸ் சம்யா அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால எதாது பிளஸ்சு அந்த மாதிரி ஏதாது இருக்குமாங்றதுக்காக நா வந்து கேக்குறே பீஸ்ல்லா கொஞ்சோ ஓகேயா இருக்கோ ஆனா
பீஸ் ரொம்ப கம்மிங் சிஸ்டர் ம்க்ம் பீஸ் பாத்தீங்கன்னா டேம் மூணு அத மூணு மூணு மாசமா பிரிச்சிற்றாங்க
ம்
ஒரு டேம்க்கு அந்த மூ அந்த ஒரு டேம் அந்த மூணு மாசோ ஒரு டேம்ன்றது ஆயிரத்தி எட்நூரூபா பே பண்ணுங்க
ம் அவ்ளோ தானா பரவாலக
ம் அவ்ளோதாங்க இதுக்கு முன்னாடி நாங்க போன வருஷோ வந்து அவ்ளோ சைத் தனியா அவல படிக்க வெச்சிருந்தோ அதல பாத்தீங்கன்னா எழுவதாயிறோ எழுவத்தஞ்சாயிறோ ஆயிருச்சுங்க
ப்பா ம்
எழுவது எழுவத்தஞ்சி ஆச்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டியே கொறைஞ்சிச்சக ஆமா அதே தா அது அந் இந்த மா இதுல கான்செப்ட்டுலதா நாங்க இது மாத்திட்டோ சேரி எதுக்கு தேவ இல்லாம அதுல அது எப்போ இருக்குதுன்னா பிரைமரி எஜுகேஷ தானே சோ ஒன்னு பிரச்சன இல்ல நாம்ம கொஞ்சோ இது பண்ணி அவளுக்கு சொல்லி கூடுத்தோம்னா புரிஞ்சிப்பா சிக்ஸ்த்லந்து சிக்ஸ்த்துல இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கணு ஸ்கூல்ஸ்
அதுல்லா இப்ப இருக்க பிள்ளைங்கல்லா ரொம்ப டேலண்டா இருக்குதுங்க நா நா வந்து ஃப்ரி ஸ்கூல் எஜுகேஷன் தா இப்பல்ல ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கு தா நா பாத்துக்கறது ஆனாலு அந்த ரெண்டு வயசு கோழந்தையே அந்தளவுக்கு டேலண்டா விவரமா
ம்
எதுன்னா அப்புடியே கப்புனு புடிச்சுக்குதுங்க அந்த அளவுக்கு டேலண்டாதா இருக்குதுங்க அப்டிங்கும் போது வளர வளரல இன்னு கொஞ்சோ இதாயிடுவா
ம்
ஸ்கூல்லா போட்டோம்னா அதுக்கப்றோ நா கொஞ்சோ வருஷோ கழிச்சு அந்த இப்ப நா ஒரு நா எயிட் இயர்ஸ் ஆ ஒர்க் பண்ற ஒரு நா ஒரு எயிட் இயர்ஸ் படிச்ச பிள்ளைங்கள இப்ப பாக்கும் போது நல்லா அது ரொம்ப அப்டியே டேலண்டா இருக்கற மாரியே தெரியு எனக்கே தெரியு பரவால்ல ரெண்டு வயசுல அது இப்புடி இருந்தது இப்ப அஞ்சி வயசு இப்ப ஆஞ்சி வயசு ஒரு இதா பாக் இருக்கும் போது மெச்சூடா ஆயிட்டாலால அப்டிங்கிற மாரி இதா இருக்கு ஸ்கூலுக்கெல்லா போனா நல்லா செஞ்சாயிரோ
இதுல்லா அட்வான்ஸா வருதுங்க எல்லா ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த மொபைல் எல்லா பாத்து அந்த அளவுக்கு நா தெரிஞ்சிக்கிறாங்க எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிறுதுங்க பசங்க ம் நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருக்கீங்க என்ன சிஸ்டர்
ஆமா
ம் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க எப்டி போகுதுங்க ஒர்க் எல்லாம் பாவு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லா அதிகமா வந்தா கஷ்டமா இருக்குல்ல
அது கஷ்டமா இருக்கு அது ஒரு வயசு அப்ப ஒரு அதைய ஹேண்டல் பண்றதே கஷ்டமா இருக்கு அப்டின்னா அது ஒரு பத்து பதினஞ்சி நாள் அது இன்னு கொஞ்சோ கஷ் ட்டமா இருக்கு ஆனா ஏன்னா ஒரு எங்கள சுத்தி ஃபுல்லா நறைய பிளே ஸ்கூல்லா ஓபன் பண்ணிருப்பாங்க சிட்டி ஏரியா அதனால பிளே ஸ்கூல்லா நறைய பேரு பிளே ஸ்கூல்ல போயி விட்டுருவாங்க செல பேரு வந்து பழகனு அப்டிங்கறதுக்காக இங்க வந்து விடுவாங்க
ம் ம் ம்
மணி பினான்சியல் ரேஞ்சில பாத்தா இங்கயே வந்து விட்றது ஓகேயா இருக் கோ அப்டின்ட்டு இங்க வந்து விட்ருவாங்க அதுன்னா கொஞ்சோ இதுவா இருக்கு பிளேஸ் ஸ்கூல்லா ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்டின்டு
செர் செரி செரி செரி செரி செரி நானு பாக்குறே இருங்க கூப்புட்ற
ஆ செரி ஓகே ம் ஓகே